ஆ
ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு பேசி குழந்தைங்கள ஸ்கூலு போயிட்டாங்களா வீட்ல வேலைக்கு போய்ட்டாங்களா
ஆ நல்லா இருக்கேங்க நா தா போன் பண்றே நீங்க தா ரொம்ப பிஸியாவே இருக்கீங்க குழந்தைங்க எல்லா ஸ்கூல்ல அனுப்பியாச்சு
எங்கிங்க வேல சரியா இருக்கு எங்கேங்க நம்மளே நம்ம கவனிச்சுக்க முடிய மாட்டேங்குது
வேல வெலைன்ட்டு வேலையிலயே இருக்காதீங்க உங்களையு பாத்துக்கோங்க ஆள் அன்னைக்குதா பாத்தே உங்கள நீங்க என்ன பாக்கல நா உங்கள பார்த்தே ஆள் வேற பாக்கவே ஒரு மாதிரி இருக்கீங்க உங்கள நல்லா பாத்துக்கோங்க நம்ம ஒண்ணு இப்ப ஒண்ணு பாட்டியல்லா ஆகல மேரேஜ் தா பண்ணிருக்கோ நல்லா மேக்கப்ல்லா போட்டு கொஞ்சோ பாக்க கொஞ்சோ நல்லா இருங்க அதே மாதிரி கிரீம்ல்லா யூஸ் பண்ணாதீங்க ஆஹ் கடையில விக்கிறாங்கல்ல அந்த மாதிரில்லா யூஸ் பண்ணாதீங்க இந்த இப்ப எல்லா பாத்தீங்கன்னா நாக உம் அதாவது இப்ப கெமிக்கல்ல இருந்து நார்மலா இதுக்கு வந்துட்டாங்க தெரியுங்ளா நம்ம பாரம்பரிய ஆ ம் ஆரு அ பாரம்பரிய இதுக்கு வந்திருக்காங்க இப்பயே பா இப்போ பாத்தீங்கனா இந்த குப்பமேனி க்ரீமு சோப்பு அ அப்றோ ஆலோவேரா அ கற்றாலை சோப்பு கற்றாலை இது அப்புறோ அ கோ இது ஆ கோட் மில்க்கின் சொல்லிட்டு ஆட்டு பால்ல வந்து சோப்பு தயாரிக் கிறாங்க அ அதே மாரி குப்பமேனிலயுமே சோப்பு தயாரிக்கிறாங்க க்ரீமு இதெல்லா ரெடி பண்றாங்க குப்பமேனி பாத்தீங்கனா நம்மளுக்கு ஒடம்புல அந்த காலத்திலேலா வந்து பாத்தீங்குனா சொரி செரங்கு வந்தாலே அதுக்கு அரச்சு போடுவாங்க அதுவே சரியாய்ரு அதே மாரி இப்பேலா நம்ம இருக்குற நாகரிகத்து நாகரிகமான வால்டு முன்னேறிகிட்டு போற இதுல வந்து பாத்தீங்கனா நம்மளுக்கு என்ன ஏதுனே தெரியமாட்டேங்குது அந்தந்த சீசனுக்கு பாத்தீங்குனா கை கால்லேலா அரிப்பு ஏற்படுது அது சொரிஞ்சு சொரிஞ்சு அந்த எடோ அப்டியே புண்ணாகுற மாரி இருக்கு ஆனா இதே நீங்க வந்து அ இந்த மெடிமிக்ஸு சோப்பெல்லா யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த குப்பமேனி சோப்புலா வா நம்மளே கூட ரெடி பண்லாங்க ரொம்ப பெரிய இதெல்லா இல்ல அ குப்பமேனிய வந்து அரச்சி ஆ கடைங்கல்ல போய் நீங்க சோபேசுன் சொல்லிட்டு ஒன்னு இருக்கு கேக்கு மாரி இரு க்கு நீளமா அத கட் பண்ணி டபுள் பாயில் பண்ணணு அத தண்ணீல கொதிக்க வச்சு அத ஒயிட் கலர்லதா இருக்கு வெள்ள கலர்ல அத கொதிக்க வச்சீங்குனா நம்ம நார்மலா சுடுதண்ணி என்ன கலர்ல இருக்குமோ சுடுதண்ணிய வந்து கொ தண்ணிய கொதி க்க வச்சா அதுல கொஞ்சோ பால் கலர்ல வரு நம்ம இந்த குப்பமேனிய வந்து மிக்ஸில நல்லா அரச்சிட்டு அத நல்லா வடிகட்டி அந்த சோப் பேஸ்ல நம்ம கலந்துட்டு நம்மளுக்கு தேவையான சேஃப்ல ஊத்தி வச்சுக்குலா சேஃபு இருந்தா ஊத்தி வச்சுக்குலா இல்லாட்டா நம்மன் இந்த ஆ ஒன் யூஸு டம்ளர் இருக்குலங்க அது ஃபுளோ கூட நம்ம ஊத்தி வச்சுக்குலா ஊத்தி வச்சு ஒர் ரெண்டு மண்நேரோ மூணு மண்நேரோ வந்து பாத்தீங்கனா அத அப்டியே விட்டர்லா விட்டதுக்கப்புறம் பாத்தீங்கனா அந்த அச்சுல வந்துரு அந்த அச்சுல வந்து நம்ம கைக்கு பிடிக்கிற அளவுக்கு அத நம்ம கட் பண்ணி எடுத்துக்லா அதே மாதிரி கத்தாலையு யூஸ் பண்ணிக்லாங்க கத்தால அவ்ளோ நம்மளுக் ஒடம்புக்கு நல்லது க அந்த காலத்துலேலா வந்து பாத்தீங்கனா கத்தாலையே சாப்ட்டாங்க இந்த காலத்துலதா வந்து யாரு சாப்பறதுக்குலா பயப்பட்றாங்க இருந்தாலு நம்ம கத் தாலய வந்து அதே மாதிரிதா எல்லாத்துக்குமே சோஃபேஸு வந்து எடுத்துக்கணு இன்னகாம மிக்ஸில போட்டு கத்தால ஜெல்லடிச்சு அத கலந்தோனா அதே ஒயிட் கலர்லதா வரு வேணா நம்மள மனத்துக்காக வேணா ஒரு சில செண்டுகள் கடையிலியே விப்பாங்க வாங்கி யூஸ் பண்ணிக்லா அதே மாரி நம்ம தலைக்கு வந்து பாத்தீங்கனா முடி அதிகமா இப்ப இருக்கிற காலகட்ட த்துக்கு மழையு இல்ல வெயில்தா அதிகமா இருக்கு நம்ம ஒடம்பு ஹீட்டாக ஹீட்டாக இப்ப ம் பொதுவா பெண்கள்னு பாத்தீங்குனா நெறைய முடி கொட்ற பிரச்சனதா அதுவே பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய கவலையா இருக்கு நம்ம வாரத்துல ஒரு நா ரெண்டு நாள் போதுங்க அந்த கத்தாழையோட மேல் தோல மட்டு எடுத்துட்டு நம்ம தலையில அப்ளை அப்டியே டைரக்டா அப்ளை பண்ணாலு பண்ணலா இல்ல அத தனியா எடுத் து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுல கொஞ்சோ ஆயிலு தயிரு ஆ அரிசி கழவுன தண்ணி இதெல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தேய்ச்சுட்டு குழு வாரத் ல ரெண்டு நாள் குளிச்சோன்னு வச்சுக்கோங்க முடி அவ்ளோ சைனிங்கா இருக்கு இந்த கெமிக்கல்ல யூஸ் பண்ற நம்ம ஷம்பு கண்டிஷனர்ல்லா யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம நார்மலா வீட்ல நம்மளுக்கு வெல நம்ம வீட்டுங்கல அங்கங்க இருக்கு கத்தாழ அத போட்டு குளிச்சாலே நம்ளுக்கு அவ்ளோ முடி சைனிங்காவு இருக்கு பாத்தீங்கன்னா முடியு நல்லா வளரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த பொடுகு தொல்ல பேன் தொல்ல இதெல்லா எதுவுமே இருக்காது எப்டின் பாத்தீங்கன்னா அதுக்கு கசப்புத்தன்ம அதிகோ இருக்கு கத்தாழைல அந்த கசப்புத்தன்மைனால நம்மளுக்கு முடியு நல்லா வளரு அந்த பொடுகோ பேன் தொல்லையோ எதுமே இருக்காது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா
ஆ யூஸ் பண்ணிருக்கேங்க இப்ப வந்து எனக்கு முடி கொட்றது வந்து ஜாஸ்தியா இருந்தது அப்ப கத் தாழதா போட்டு இது பண்ணே அப்ப நல்லா முடி வந்து நல்லா சைனிங்காவு இருந்துது நல்லாவு இருந்தது இப்ப பாத்துட்டீங்கன்னா நா சோப்பு இந்த மாரில்லா எதுமே யூஸ் பண்றது இல்லங்க பாப்பாவுக்குமே வ வந்து நலங்கு இதுலா எதுமே யூஸ் பண்ற சோப்பு எதுமே யூஸ் பண்றது இல்லைங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா நானு மூஞ்சிக்கு ஒடம்புக்கு வந்து பச்ச பயிர் மாவு பச்சப்பயிறு வந்து நெணல்ல காய போட்டு எடுத்து வச்சுருவங்க பச்சப்பயிறு உளுந்து கடல மாவு இது மூணுத்தையு வந்து நல்லா நல்லா நைசா அரைச்சு நல்லா வந்து வடிகை இது ஜலட வச்சு ஜலிச்சு எடுத்து வச்சிருவேங்க அப்ப என்ன பண்ணுவேனா குளிக்கிறக்கு வந்து அதத்தா வச்சு நல்லா தேய்ச்சு குளிப்பேங்க அப்ப பாத்துட்டீங்கன்னா வந்து இந்த பீக்கங்கா நாறு சொல்லுவாங்கல்லங்க அதுதா வந்து நா தேச்சு குளிப்பே அப்றோ பாத்துட்டீங்கன்னா வந்து அ இந்த பதுதா போட்டு நல்லா தேய்ச்சு குளிப்பே அப்றோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா எனக்கு ஆயில் ஸ்கின்னுங்க அப்போ வந்து என்ன பண்ணுவேனா முல்தாணி மெட்டி இருக்குலங்க வாரத்துக்கு ரெண்டு டைமு முல்தானி மெட்டு மெட்டியு அப்றோ தயிரும் போடுவேங்க வேற எதுமே நா யூஸ் பண்ண மாட்டேங்க வெறு முல்தானி மெட்டு தயிருந்தா அதுக்கப்றோ இப்ப ரீசெண்டா தா சன்ஸ் க்ரீன் ரொம்ப வெயில் இல்லங்க அது சன்ஸ்கிரீன் அது வந்து பாத்துட்டீங்கன்னா நல்லா ஆர்கானிக் மொறைல தயாரிக்கப்பட் ப சன் ஸ்கிரீன் தா வந்து இது பண்ணிட்டு இருக்கே எஸ் பி எஃப் வந்து ஃபிஃப்டி வந்துருக்குங்க ஆர்கானிக் முறைல வந்து தயாரிக்கப்பட்ட சன்ஸ்கிரீன் சன்ஸ்கிரீன் மட்டுந்தா யூஸ் பண்ணுவேங்க வேற எதுமே நா யூஸ் பண்ண மாட்டே அப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து குளிக்கிறக்கு நா அந்த பச்சப்பயிறு மாவு கடல மாவு அதுதா போடுவே அப்றோ எ கொழந்தைக்கு வந்து ரொம்ப கழுத்துல வந்து கருப்பு ஜாஸ்தியா இருந்துதுங்க அப்ப நா இருந்துட்டு என்ன பண்ணேனா வெறு கடல மாவு தாங்க வேற எதுமே இத கடலமாவு தயிரு இது மட்டுந்தா போட்டு நல்லா தேய்ச்சு அப்ளே பண்ணி நல்லா தேய்ச்சு இது பண்ணுவே அப்புறோ ரெண்டாவது வந்து காஃபி பவுட்ரு இருக்கு பாத்தீங்ளா காஃபி பவுட்ரு சுகரோ இத மட்டு போட்டு வந்து இது பண்ணுவ போட்டு ஃபேஸ்க்கு அதுக்கப்புற நெக்குக்கு அதுக்கப்புற கையி காலுக்குலா போடுவ அதுக்கப்புற ரெண்டாவது இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா அ அந்த காஃபி பவுட்ரு சொல்லிட்டங்ளா அ அதுக்கப்பறோ வந்து தக்காளி இருக்கு பாத்தீங்ளா தக்காளி அதுக்கப்புற பொட்டேட்டோ இதெல்லா போட்டு அரச்சி அத ஃபியூரி எடுத்து லைட்ல வந்து ஹனி போட்டுக்குவங்க ஹனி போட்டு நல்லா போட்டு இது பண்ணுவ ஃபர்ஸ்டு இந்த தக் காளி பொட்டேட்டோ வந்து அந்த கண்ணு கீல சுத்தி இருக்க கருப்பு இருக்குல்லங்க அந்த கருப்புல்லா வந்து இந்த பொட்டேட்டோவோட ஜூசு இதெல்லா போட்டு தேய்ச்சன்னா நல்லா போய்ரும் அதுக்கப்புற ரொம்ப கருப்பா இருக்கு நா ஃபோன் ரொம்ப பாக்குற தூக்கங்கர்ல அப்டினா வெல்ரிக்காவ வந்து கண்ணுல கொஞ்ச நேர வச்சுக்குவங்க அதுல்லா கொஞ்சமே நம்ளுக்கு கொஞ்ச நல்லாவே ரிசல்ட் குடுக்குது அப்றம் பாத்துட்டீங்கன்னா எங்கயாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டன்னா நா செயின் டக்குன்னு கழ்ட்டி எடுத்து வெச்சிருவேங்க ஏனா எனக்கு செயின் போட்டா சேராது கழுத்துல சுத்தி கருப் பா வந்துரு அது ஒண்ணு வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தங்னா நம்ளுக் கு வந்து இந்த கழுப்பு க க இதுல கருப்புலா போயிறு அப்ப ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா நா வந்து என்ன பண்ணுவே ப வீக்லி ஒன் டைம் வந்து ஆ வெறு வெது வெதுப்பான தண்ணியில வந்து ரெண்டு கிராம்பு ரெண்டு கல் உப்பு அப்றம் அ லெமனு எடுத்து கால் நல்லா ஒரு பத்து நிம்ஷ நல்லா வெது வெதுப்பான தண்ணியில கால்ல வந்து நல்லா வந்து வெச்சிருவே வெச்சுட்டு அதுக்கப்ற வந்து எடுத்து மஞ்சி இருக்கு பாத்தீங்ளா இல்ல ஒரு ப்ரஷு பிரஷ் எடுத்து மெதூவா மெதூவா தேய்கணு ரொம்ப தேச்சுட்டீங்கனா கால் ரொம்ப இதாய்ரு நம்ளுக்கு ஏதாவ்து மெதுவா தேய்க்கணோ மெதுவா தேச்சுட்டு மெதுவா தேக்கணோ அப்றம் மெதுவா தேச்சிட்டு நம்ளுக்கு எல்லா சுத்தமா வந்து இது பண்ணு வந்ரும் வ அந்த வெடிப் இப்ப கால்ல இருக்க வெடிப்பு இதெல்லா எல்லாமே வந்துறுங்க நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க கால்ல உங்ளுக்கு வெடிப்பு இருந்துதுன்னா சரிங்ளா
கண்டிப்பாங்க ட்ரை பண்றே அதே மாதிரி கால் வெடிப்புக்கு வந்து பாத்தீங்கனா அ நல்லா நைட்ல வந்து கால நல்லா தண்ணீல வாஸ் பண்ணிட்டு மஞ்சள் இருக்கு பாத்தீங்ளா மஞ்சளும் வெளக்கெண்ணையு கலந்தூ கால்ல பூசிட்டு ஒரு ரெண்டு நாள் மூண் நாள் ட்ரை பண்ணோன்னா சுத்தமா வந்து கால்ல வெடிப்பே இருக்காதுங்க நீங்க அத ட்ரை பண்ணிருக்கீங்ளா
ஆ ட்ரை பண்ணியிருக்கேங்க இப்ப இப்ப சின்ன வெங்காயோ வந்து இந்த பொடுகு தலையில பொடுகு ஜாஸ் த்தி இருக்கு பாத்தீங்ளா அப்ப வந்து இந்த சின்ன வெங்காய எங்க ஹஸ்பண்ட்கு இருந்துதுங்க அவுருக்கு நறைய இருனங்காட்டி நா என்ன பண்ணே சின்ன வெங்காய மட்டுந் தா அரச்சு போட்டே வேற எதுமே பண்ல லைட்டா சின்ன வெங்காயோ ஒரு நாலு சின்ன வெங்காயத்த தட்டி அந்த சார் எடுத்து நல்லா அப் அப்ளே பண்ணி நல்லா தேச்சு ஒரு ஒரு மண் நேரோ அப்டியே இருக்கட்டு அது காலையில வந்து இந்த பனி காலத்துல செய்யக்கூடாத்ங்க அந்த பத்து பதினோரு மணிக்கு வெயில் வருது பாத்தீங்ளா அந்த டைம்ல செய்ணுங்க செஞ்சுட்டு அதுக்கப்ற நல்லா ஒரு பத்து நிமிஷ நே கழிச்சு நல்லா குளிச்சாங்கனா அந்த பொடுகு தொந்தரவே இருக்காது சுத்தமாவே நல்லாவு இருக்கு அதுக்கப்ற ஏ கொழந்தைக்கு மொட்டை அடிச்சிருந்துதுங்க அப்ப மொட்டை அடிச்சிருக்கும் போது இந்த ரெண்டு கேப் இருக்குங்க ச ஆ இப்ப முன்னாடியிலா சொட்ட மாரி இருக்குல்ல அந்த மாரி இருக்கு அப்ப நா இருந்துட்டு என்ன பண்ணே அ சின்ன வெங்காயோ வந்து நல்லா ந இடிச்சு அந்த சார் எடுத்து நல்லா வெச்சி சின்ன வெங்காயத்த சும்மா அப்டியே அறுத் து எ தம்பி எ கொழந்தைக்கு வந்து இப்டி தேச்சு விட்டே தேச்சு விடும் போது ஏ கொழந்தைக்கு நல்லாவே ரிசல்ட் கிடந்ததுங்க கெடச்சுது நல்ல ரிசல்ட் கெடைக்கிது பரவால்லிங்க அப்றோ ரெண்டாவது வந்து இந்த கழுத்து சுத்திதா கருப்பு ஜாஸ்தியா இருக்கு இல்லைங்ளா அப்ப வந்து என்ன பண்ணனுனா காபி பவுட்ரு அந்த இதெல்லா சொல்லிட்டே அப்றோ ரெண்டாவது வந்து லெமன் இருக்கு இல்லங்க லெமன் வந்து அ லைட்டா கொஞ்சோ ஒரு சாறு அதுக்கப்றோ சுகரு இது மட்டு போட்டு தக்காளி இதெல்லா போட்டு நல்லா தேச்சு ஸ்ரப்பு மாரி யூஸ் பண்ணணு ஸ்க்ரப் மாரி யூஸ் பண்ணீங்கன்னா வந்து நல்லா உங்ளுக்கு ரிசல்ட் குடுக்கு சீ நா சொன்னதெல்லா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க சொல்றத நா ட்ரை பண்ணி பாக்றே சரிங்ளா கண்டிப்பா சேரி நான் அப்ற மேட்டி கூப்புட்டுங்ளா
அ சரிங்க நானு ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்ளுக்கு ஃபோன் பண்றேங்க
சரி வெக்கிறேங்க
ஆ சரிங்க